இப்போ நம்ம தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உறவுகள் பத்திதா பேச போறோம் உறவுகள்ன்றது வந்து இப்ப இருக்குற அப்ப இருக்கிற காலகட்டத்துலதா வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஏ அப்படின்னா உறவுகள் வந்து அப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து குடும்பத்தோட இருந்துச்சு ஆ உறவுகள்ன்றது வந்து குடும்பத்தோட எல்லாருமே வந்து ஒன்னா இருந்தாங்க அதுனால வந்து உற உறவுகள் வந்து எப்பவுமே அதாவது மேம்பட்டுட்டே இருந்துச்சு என்னதா பெரிய பெருசா சண்டைகள் இருந்தாலுமே அந்த உறவுகளுக்குள்ள வந்து அந்த ஒரு பாசமாகட்டும் அந்த ஒரு பணிவாகட்டும் எல்லாமே வந்து கூடவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாரி நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான அது வந்து உறவுகள் தான்னு சொல்லலாம் ஏன்னா பண நா ஆ என்னதா பணம் இருக்கட்டும் பதவி இரு க்கட்டும் சொத்து இருக்கட்டும் எல்லாமே இருந்தாலுமே அ அது வந்து இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அது வந்து எவ்வளோ தூர நம்ம அந்த அத வந்து. எடுக்கிறோம்னாலுமே அந்த உறவுகள் இல்லன் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்டின் றது வந்து ஒண்ணுமே இருக்காதுன் நா நெனைக்கிறேன் ஏன்னா அ ஒரே ஒருத்தரால மட்டும் இந்த உலகத்துல கண்டிப்பா வந்து வாழ முடியாது உறவுகள் எல்லாருமே இருந்தா மட்டுந்தா அவன் வந்து அவனுக்கு வந்து குடும்பம் ஒரு நண் நண்பர்களாகட்டு ஒரு உறவுகளாகட்டு எல்லாமே இருந்தா மட்டும் தான் அவனோட வாழ் கேயே வந்து முழுமைஅடையும்னு நா நெனைக்கிறேன் ஏனா அஹ் எ என்னதான் வந்து அப்பா அம்மா அப்பா சகோதரர்கள் அஹ் இல்ல வந்து பாட்டி தாத்தா எல்லாருமே அதுதா நம்மளோட முதல் உறவுகளா நம்ம நெனைப்போ அவர்கள் இல்லாம நம்ளுக் கூட அஹ் நம்மளோட அஹ் பெரிமா பசங்க இல்ல நம்மளோட அஹ் பா சித்தி பசங்க அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்தா மட்டும் தான் ரொம்பவே அழகா இருக்கும் அந்த உறவுகள் வந்து அப்டி யுமே சொல்லலா அஹ் அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா நம்மளோட வோ உறவுகள்ள வந்து அடுத்ததாக நம்ம சொல்லணு அப்படின்னா நம்ம நண்பர்கள வந்து உறவுகளாக கூட நம்ம எடுத்துகளா ஏனா இப்ப இருக்குற காலகட்டத் நா பழைய போ பழைய காலகட்ட துலல்லா பாத்தீங்கன்னா உறவுகள் தா வந்து எல்லாத்துக்குமே வந்து மொதல்ல நிப்பாங்க அப்டின்னு சொல்லுவாங்க எங்க அம்மாவாகட்டு எங்க எல்லாருமே சொல்லுவாங்க இது மாதிரி உறவுகள் தா வந்து என்னதா சண்ட போட்டாலு யே என் தங் என்னோட என்னோட நாத்தனார் வந்து முன்னாடி நிப்பாங்க என்கிட்ட பேசுவாங்க எதனாலுமே வந்து என்ட்ட முகோ சுலி க்க மாட்டாங்க எல்லா சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல அப்டி ஒண்ணு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அப்டி ஒண்ணு யாருமே பாத்த மாரி எனக் தெரியல ஏனா எல்லா உறவுகளு வந்து உங்கிட்ட காசு இருக்கா நா உங்கிட்ட வர உங்கிட் ன்டகா காசு இல்லையா நாயே உங்கிட்ட வரணு நாயே உங்க கூட இருக்கணு அப்படின்ற உறவுகள் தா அதி கமா இருக்கு அப்டினும் போது அத வந்து நா ஒரு பெருசா எடுத்துக்குறது இல்ல ஆனா அத விட எ க்கு பெரிய உறவா இருக்குறது இப்ப இருக்குற இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து நண்பர்கள் தா சொல்லலா ஏனா அவ அவங்க வந்து இல்ல அப்டின்னா என்னோட வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள் வந்து நா வந்து நெறைய இழந்திருப்பனே சொல்ல முடியு சோ நல்ல நண்பர்கள் வந்து ஒரு பெரிய வரமாதா நா பாக்குற ஏனா நம்மளோட சந்தோஷத்தையு துக்கத்தையு எல்லாமே நம்ம நண்பர்கள் வந்து நம்ம நண்பர்கள் கூட வந்து அஹ் பகிர்ந்துக்க முடியு உண்மையான நண்பர்கள் வந்து நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்கன்னே சொல்லலா ஏனா அஹ் நம்ம கூட எப்பமே இருக்கறத விட அந்த ஆபத்து காலத்துல கூட நமக்கு வந்து உதவி செய் வாங்க ஆ என் என்ன ஆட்சுன்னு கேக்கறதுக்காக கூட நம்மளோட நண்பர் உறவுகள் வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னே சொல்லலா அதே மாதிரி ஆஹ் நமக்கு வந்து ஒருவருக்கு ஒரு அதாது அஹ் கோபம் வந்தாலு செரி நம்ம என்ன எதாவது ஒரு விஷ யத்த வந்து எதாவது ஒரு எதாவது ஒரு பெரிய வார்த்தையை பேசி நம்ம வந்து அடுத்தவங்கள வந்து காயப்படுத் னாலு செரி அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருந்தாலுமே சில நண் அஹ் சில உறவுகளாகட்டு சில நண்பர்களாகட்டு அவங்க உடனே வந்து நம்ம கூட நிப்பாங்கன்னே சொல்லலா ஆஹ் அந்த மாரி உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தா நா பாக்குற இன்றைய கால காலத்துல வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போறவங்க இருப்பாங்க மொபைல்ல வந்து அதிக நேரோ செலவிடுறவங்க இருப்பாங்க ஆனா அதனால வந்து குடும்பத்தோட வந்து பேசம் பேசுற நேரோ எல்லா மே கொறஞ்சிருச்சா ஆஹ் அத நம்ம இல்லன்னு சொல்லவே முடியாது அஹ் அதுக்காக தா நாங்க என்ன பண்ணுவோம்னா உறவுகள் உறவுகள வந்து மேம்படுத்தணு அப்டின்றதுக்காகவே வருஷத் துக்கு வருஷம் இப்ப இந்த கோடை விடுமுறை காலத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் ஆச்சு எல்லா எல்லாரு சேந்து ஏதோ ஒரு ஆஹ் பயணமா யாகட்டு இல்லன்னா வந்து எதாவது ஒரு ஆஹ் எதாவது ஒரு நிகழ்ச்சிகள் எதாவது நம்மளோட குடும்பத்தோட நிகழ் கள்ள வந்து பங்கிடுறதாகட்டு அதெல்லாமே நம்ம பண்றதுனால நம்ம உறவுகள் கூட நம் நம்ம பேசுறது அது எல்லாமே நீடிக்கு அஹ் எல்லாமே நம்ம இப்போ நாங்க எதாவது ஒரு எங்கேயாவது ஒண்ணு மீட் நம்ம பாத்துக்குறோ அப்படின்னாலுமே நம்ம எல்லாரு சேந்து அது பேசிக்கிறதாகட்டு நம்ம எல்லாரு சேந்து விளையாடுறதாகட்டு இதெல்லா வந்து நம்மளோட உறவுகள வந்து மேம்படுத்த கூடிய ஒரு விஷயமா தா நா பாக்குற உறவுகள் இல்லன்னா ஒண்ணுமே கெடையாது அப்படிதா நா நெனைக்கிற நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி அஹ் உறவுகள் இல்ல அப் டினா எதுவுமே கெடையாது அப்டின்றது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு அப்டின்னு சொல்லா இப்ப இருக்குற உறவுகள் எல்லாமே அதுவு நீங்க சொ சொல்லிட்டீங்க காசு பணோ இருந்தா மட்டு தா வந்து அந்த உறவுகள் அப்படிங்கறதே வந்து நம்மளு க் நெலச்சு நிக்குது அப்டின்னு சொன்னீங்க அது ரொம்பவே ஒரு சரியான ஒரு விஷய இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு அப்டிதா உறவுகள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலா இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஆ ஏழையா இருந்துட்டு அவங்க பணக்காரங்க ஆன திடீர்னு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு உறவு வச்சுக்கிறது அப்பதா தெரியு அவங்க என்ன உறவு எப்டிப்பட்ட முற அவங்க நம்ம அவங்ககிட்ட போய் எப்டி எல்லா பேசலா அதுக்கு உண்டான வழி என்னவோ அது எல்லா த்தியம் பண்ணுவாங்க இதே அவங்க வந்து ஏழையா இருக்காங்க ஒரு சின்ன வீட்லே இருக்காங்க அப்டின்னுமோது இவ இவ இவ இவங்களெல்லா ஒரு ஆளா மத் திக்கணுமா நம்ம எதுக்கு நம்ம போய் பேசணு இவல்லா ஒரு அவனே வந்து ஒரு ஏழ அவ அவங்கிட்ட போய் பேசி நம்புளுக்கு என்ன ஒரு ப ஆ புரோஜன அப்டின் சொல்லிட்டு அந்த காச தா மதிப்பிட்றாங்களே தவர அந்த உறவுக் உண்டான அந்த வலிமைய வந்து அவங்க அத அதுக்குண்டான ஒரு ஆ ஒரு தனி இதுவே இருக்கு ஒரு உறவு அப்டின்னா அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பெண்ணே இருக்கு அத யாருமே வந்து அதுல எடையிடவே மாட் ட்ராங்க ஆனா வந்து இப்ப இருக்குற அ காலகட்டத்துக்கு பசங்க அப்டின்னா அ எல்லாமே வந்து அந்த தொலைபேசியிலே ஒரு உறவா இருக்கட்டு எல்லாமே வந்து ஒரு தொலைபேசி லே வந்து முடிச்சிடுறாங்க என்ன ஒரு உறவா இருந்தாலு சரி செரி அது இப்போல்லா வந்து ஒரு வீட்ல வந்து விசேஷ அப்டின்னா முன்னாடிலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அ உறவுகள் எல்லாரு அதாது அத்த மாமா சித்தி சித்தப்பா அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்ல இருக்கிறவங்க அனைத்து அனைத்து பேருமே அவங்க வந்து ஒரு எடத்துக்கு போயி கும்பலா போய் பத்திரிக்க வெக்கிறது அதுக்குண்டான வேலைகள் வந்து இழுத்து போட் செய்யறது அப்டிங்கிற மாரி ஒரு விஷய நடந்துது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்க அப் னா இந்த தொலைபேசி வந்ததுக்கு அப்றோ குறிப்பா அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு செயலி வந்ததுக்கப் அப்றோ எல்லாமே அதுலே வந்து ஒரு அந்த ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு தனி ஒரு குழு ழு ஆரம்பிச்சுக்கிறாங்க அதுலே அதுலே வந்து அது என்னென்ன காலையில விடிஞ்சா அ அந்த காலை வணக்கம் சொல்லி இரவு அ ஒருத்தர் வந்து இரவு வணக்கம் சொல்லுவாங்க நடுவுல வந்து ம திய வணக்கம் யாரா சொல்வாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க அதுல எங்யா எதையாச்சு ஒண்ணு வந்து குடும்ப பத்தின எதாச்சு வந்து ஒரு புகைப்படம் பார்த்தாலோ இல்ல அதுக்கு ஓ ஒ சம்மந்தமா எதாச்சு வந்து அ பாத்தாலோ அத அப்டியே அவங்க வந்து அந்த இதுல பதிவு செ செஞ்சறாங்க அதுக்கப்புற வந்து அ இப்போ அந்த அ பத்திரிக்கியே வந்து ஒரு அ நம்புளுக்கு அந்த ஆ வாட்ஸ்அப் செயலி மூல அனுப்புறதுக்கு வந்து அதுக்குமே தனியா அந்த ஃபை ஸ்ல போய் அனுப்பறாங்க அதுலே வந்து தெரிஞ்சு போது ஓ எந்த நேர்த்துல எந்த அ இது வந்து வச் வச்சிருக்காங்க ஓ சரி நம்ம இன்னிக்கி அங்க போயிட்டு வந்துரலா அப்டின்னு இந்த மாதிரிதா வந்து அந்த நேரடியா பேசுற அப்டிங்கிற ஒரு விஷய அந்த உறவுகளே போயிடுச்சு அப்டின்னு சொல்லா அதுவு மட்டு இல்லாம இப்ப இருக்கிற காலக்கட்டத்து பசங்க வந்து தொலைபேசிலே மூழ்கிட்றாங்க டினு சொல்லா அதனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உறவினர்கள் வந்தா கூட அவங்கள எப்டி வந்து மதிக்கணு எப்டி பேசணு அதுவுமே தெரில எல்லாருமே வந்து இந்த தொலைபேசியப் பாத்துக்கிட்டு தா இருக்காங்க விளையாடிட்டு தா இருக்காங்க உறவு முறைகள் வந்து அவுங்ளுக்கு சரியா தெரி இல்ல அப்டின்னு ஒரு விஷ்ய அதுல கண்டிப்பா நா சொல்லுவ ஏன்னா வந்து இன்னிக்கு வந்து ஒரு பெரிப்பா அப்டிங் ஒரு முறையே அவுங்களுக்கு வந்து இது யாரு அப்டின்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இப்பருக்குற காலகட் த்து பசங்கலா இருக்காங்க ஆ முன்னாடிலா வந்து அந்த ஒரு தெரு இருக்கு அப்டினாலே அந்த தெரு முழுக்க வந்து அவங்களோட உறவினர்களா தா இருப்பாங்க சுத்தி அத்த மாமா அப்டிங்கற மாதிரி ஒரு உறவுகள் இருக் கு அவங்க வீட்லருந்து பொண்ணு எடுக்கறது இங்கருந்து பொண்ணு குடுக்கறது இந்த மாரி ஒரு சில விஷ விஷயங்கள்லா நடந்துட்டுருந்துது அதெல்லா ஒரு பக்க இருந்தாலு இங் இப்ப இருக்குற அ காலகட்டத்துல வந்து ஐயோ எ அத்தையா அவந்து ஒரு கொடுமக்காரி அவ்வீட்டுக்கு க்லா நா வாழப் போ மாட்ட அப்டிங்கற ஒரு காலகட்டமே வந்துருச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு உறவு அப்டிங்கறத வந்து எப்டி பாக்கணு எப்டி பேசணு எப் ப்டி மதிக்கணு அப்டிங்கறதே வந்து ஒரு தெரியாத ஒரு வரமுறையா ஒண்ணு போய்டுச்சே அப்டின்னு சொல்லா இதுக்கு எல்லாமே காரணொ வந்து ஏ என்ன அப்டினா முக்கியமா அந்த ப ணொ ஒரு முக்கியமான ஒரு விஷ்யமான காரணமா இருக்கு அதுகப்றோ ஒரு மனிதர்களுக் குள்ள ஒரு புரிதல் அப்டிங்கற ஒரு விஷ்யமே இல்ல இப்ப இருக்கற காலகட்டத்துல சொல்ல போனா அத அதாவ்து ஆ நீ எனக்கிப்ப உதவி செஞ்சனா நாளைக்கு நா உனக்கு வந்து நா எ என் ண்ணோட உறவு சார்பா வந்து நா வந்து உனக்கொரு உதவி செய்வ அப்டி இல்லனா நா கடையாது அப் அப்டிங்கற மாதிரி ஒரு வரமுறைய வந்து முன்மைக்கறாங்க இன்னொன்னு சொல்ல போனா இப்ப வந்து ஒரு கல்யாண்துக்குல்லா போறோ அப்டினா நம்ப வந்து மொய் கண்டிப்பா வெப்போ எந்த ஒரு அ நம்ப வந்து ஒரு வீட்டு விசேஷ்த் த்துக் போனாலோ இல்ல எதுக்கோ போனாலோ நம்ம வந்து அந்த மொய் அப்டிங்கற வெக்கறோ அது வந்து நம்ம மனசார வய்றாற திருப்தியா சாப்டுட்டு அவுங்குளுக்கு அதுக்குண் டான நம்ப உறவுக்கு முறை ஏத்த மாரி ஒரு சில பேர்லா வெப்பாங்க அதெல்லாமே வந்து அ சரியான ஒரு விஷ்யோந்தா இருந்தாலுமே வந்து அத்ல என்ன பண்ணுவாங்க அப்டினா நம்ப எவ்ளோ வெக்கறம்மோ அதுதா அதே அளவுதா அவுங்களு அந்த குடும்பத்துக்கு அ திரும்ப ஏதாச்சும் இந்த சைடு ஏதாச்சும் வந்து ஒரு விசேஷோ நடந்தாலும் அதுக்கு கம்மியா ஒரு கூடுதலா வோ வெக்க கம்மியா வெப்பாங்களே தவிர கூடுதலா ஒர்ரூபாக் கூட வெக்க மாட்டாங்க இது எல்லாமே ந்து அது வட்டியிலா ஒரு கடன் அப்டின்ற மாரி அந்த மொய் அப்டிங்கறது ஒரு விஷ்யோ சொல்லுவாங்க இத எல்லாமே வந்து ஒரு உறவு அப்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்டினா இதெல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு விஷ்யோ அப்டினு சொல்லா ஆ இந்த மாரி வந்து நா நெறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த உறவுகளுக்குள்ளயே வந்து ஒரு விரிசல் ஏற்படுது அப்டின்னா அது யா யாரால இருக்கு அப்டினா கண்டிப் ப்பா மூணாவது மனிதர்களாகதா இருக்கு ஏற்கனவே அந்த குடும்போ வந்து ஒரு அழகான ஒரு விஷ்யோ பயணிச்சிட்ருக்கும் போது அ நடுல ஒரு ஆள் இடையில வந் ஒரு விஷ்யத்த சொல்றாங்க அப்டினும் போது அவ் ஓ அவுங்க சொல்றது சரிதா போல நம்பதா இவ்ளோ நாளா இத பத்தி தெரியாம நம்ம பேசிட்டுருந்திருக்கோம் அப் உங்குளுக்கு ஒரு எண்ணொ வர வெக்கறதே வந்து மூணாவது மனுஷங்களாலதா அந்த எடத்துல அவுங்க என்ன பண்ணணு அப்டினா ஓ மேல தப்பு இருக்கா ஏ மேல தப்பு இருக்கா வா உக்காந்து பேசுவோ நம்பளோட ஒறவு வந்து பாதிக்கக் கூடாது நம்பளோட ஒறவு பாதி ச்சா நம்புளுக்கு பின்னாடி இருக்குற பசங்க அவுங்க இந்த ஒறவு வந்து அதே எடத்துக்குதா கொண்டுட்டு போவாங்க எந்த ஒரு சந்திப்பு இருக்காது பேசிக்க மாட்டோ இது நெறைய ப்ரச் னைகள் வரு எதுக்கு நம்ம சுமூகமா யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஏன் சண்ட அ புரிதல் கண்டிப்பா அந்த உறவுகளுக்கிடையே இருந் ந்தா அவுங்ளோட வாழ்க்கைல இன்னுமு வந்து அந்த உறவு வந்து நீடிக்கு அப்டினு சொல்லி நா முடிக்கறே உங்க கூட பேஸ்னதுல அழகான விஷயங்கள் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு உறவு எப்டி இருக்கு அது எப்டில்லா வந்து ஆ பாத்துக்கணு அது எப்டில்லா வந்து யார் யார் எப் எப்டி வந்து அ சொல்லுவாங்க அப்டிங்கற அழான ஒரு விஷ்யத்த சொன்னீங்க உங்க கூட பேஸ்ன துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்